ஹலோ ஆ வணக்கம் தோழி கேக்குதா நா பேசுறது ஆ அ வணக்கம் தோழி இன்னிக்கு நாம்ப வந்து உணவு முறைகள பத்தி பேசலாமா உங்குளுக்கு இத பத்தி எதாது தெரிமா உங்குளுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள சொல்லலாமே
கண்டிப்பா உணவுன்றது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு தேவைதான் அது இப்ப வந்து நிறைய பேர் வந்து சத்தா யாரு சாப்புர்றது இல்ல வெளிய இருக்க பேக்கிங் ஐட்டம்ஸ தா சாப்புட்றாங்க ஆனா இப்ப கொஞ்ச கொஞ்சமா மா மாற்றம் வந்துட்ருக்கு எல்லாருமே கஞ்சி கூ கேழ்வரகு இந்த ஒடலுக்கு ஆரோக்கியமா இருக்கது எல்லாருமே கொஞ்சோ சாப்ட ட்ரை பண்றாங்க அதெல்லா பாக்கம்போது ரொம்ப சந்தோஷ மா இருக்கு அந்த காலத்துலலா பாத்தீங்கனா எழுவது வய்சு ஆனாலுமே நல்லாருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அதலா பாக்கும்போது சந்தோஷமாருக்கு இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்றாங்க முப்பது வய்சானாலே எல்லாருமே கஷ்ட பட்றாங்க கை வலிக்குது கால் வலிக்குதுன்ட்டு எல்லாருமே நறைய கஷ்டப்பட்றாங்க அதெல்லா பாக்கும்போது நம்மளோட பாரம்பர் எல்லாமே மாறிடுச்சுன் தோணுது நீங்களு கொஞ்சோ சொல்லுங்க என்னென்ன சாப்புடுணு என்னென்ன பண்ணணும்னு
கண்டிப்பா தோழி இப்போ இருக்குற இதுல பாத்தீங்கன்னா நம்ப உணவு முறைகள் வந்து மாறிருக் க்குன் தா சொல்லலா அதனாலதா நம்ளுக்கு பாத்தீங்கன்னா அப்போ அந்த காலத்துலலா பாத்தீங்கன்னா ஒரு எழுவது என்பது ஒ வய்சு தொண்ணூறு வய்சு தாண்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா நறைய பேரு இருப்பாங்க அவங்க உடல்லா பாத்தீங்னா அவ்ளோ ஆரோக்கியமா இருப்பாங்க எல்லா வேலைகளுமே பாத்தீங்னா எளிதா செய்வாங்க ஆனா இப் இப்போ இருக்குற க காலகட்டல பாத்திங்னா ஒரு முப்பது நாப்பது வய்சு ஆளுங்குளுக்கே வந்து பாத்திங்னா இப்ப இ செரியா ஒரு கீழ குனிஞ்சி ஒரு வேல பாக்குறதோ இல்ல ஒரு ஹெவியா வீட்டு வேலைய பாக்றதோ இல்ல ஏ அந்த மாரி அ வேலைகள செய்றத்துக்கு சத் சத்தே எனர்ஜியே இல்லாம இருக்கு நறைய கால்வலி ஆ ஷூகரு பிப்பினு இந்த மரி நறைய உபாதைகள் வந்து வருது எளிதுல வந்து சின்ன வய்சுலே வருது அந்த காலத்துல அ அதுக்குலா காரணோ வந்து உணவு முறைகள் தான் அப்டின் சொல்வே சோ உணவு முறைகள வந்து நம்ப வந்து கண்டிப்பா வந்து சாப்புர்ற உணவு முறைகள் வந்து நம்ம பாத்துதா சாப்புண்ணு சத்தான உணவுகள் வந்து சா ப்டணு இந்த மாரி கேழ்வரகு அ கேழ்வரகு ந தானியங்கள்லா இருக்குல உளு ந்து பருப்பு இந்த மாரியான நறைய வந்து அ இத வந்து நம்ம கடைப்பிடிக்கணு அப்டி கடைபிடிச்சா மட்டுந்தா நம்ளோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குன் நெனைக்கிறே தோழி உங்குளுக்கு இத பத்தியான கருத்து
கண்டிப்பா உளுந்து கலிலா சொல்றாங்க ஆனா நால்லா வந்து சின்ன வய்சுலருந்து இன்ன வரைக்கு உளுந்து கலிலா பாத் த்ததே கெடையாது வீட்ல செஞ்சதுமே கெடையாது அந்த காலத்துல சாப்பாடு முறைகளே வேற மாரி இருந்துது இந்த காலத்துல இருக்குற சாப்பாடு வேற மாரி இருக்கு பர்கர் பீசா அந்த மாரி இருக்கு அந்த காலத்துல எல்லாமே வந்து அ எள்ளுருண்ட சிமிலி அந்த மாரி எல்லா நெறைய செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமா நம்மள வந்து பாத்துக்கிட்டாங்க நீங்க சொல்ற மாரி இந்த காலத்துல கால் வலின்றது எல்லாருக்குமே வந்து ந வருது மோஸ்ட்டா இருக்கு யாராலுமே வந்து ஒரு வயசுக்கு அப்றோ என்னால முடிலந்தா சொல்றாங்களோ தவிர முடியும்ன்னு செய்ய மாட்டேங்கறாங்க அதுக்கு தகுந்த மாரி உணவு முறை மாத்திக்கிட்டோ அப்டின்னா கொஞ்சோ முன்னேற்ற இருக்குன்னு தா நானு நெனைக்கிற கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி இந்த கேழ்வரகு உளுந்து அதெல்லா சாப்பிட்டு பாக்கறே
ஆமா தோழி இப்போ வந்து நம்ம உணவு முறைகளே வந்து பாத்தீங்கன்னா நெறைய வந்து சரிவீக உணவு சொ சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம சாப்பற உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற மாரி இந்தத கார்போஹைட்ரேட் அதா வந்து மாவு சத்துனு சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட்டு புரதம் அதே மாரி சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவாங்க அ பொட்டாசியம் கால்சியம் இதெல்லா சேந்த மாரி உணவு முறைகள் வந்து எல்லாமே நம்ப எடுத் க்கணும் அதுல வந்து நம்மளோட உணவு முறைகள்ல வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து நம்ம நம்மளோட இந்த நம்ம இந்த பகுதியில அ சாப்பட்ற அந்த இது இருக்குல்ல அதாவது இட்டிலிலா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாமே வந்து ஆ ஆ ரொம்ப வந்து முக்கியமான உணவுகள் அப்டின்னு சொல்றாங்க தோழி இட்லி வந்து இட்லில பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு அதாவது வந்து மாவு சத்து இருக்கு புரோட்டீன் இந்த மாதிரியான இது எல்லாமே இருக்கு தோழி உங்களுக்கு இத பத்தியான கருத்துக்கள் ஹலோ ஹலோ
கேக்குதா ஹலோ
ஆ கேக்குதா தோழி நா பேசுறது கேட்டுச்சா இதுக்கு முன்னாடி
ஆ கேட்டது கேட்டது கேட்டது
ம் சொல்லுங்க தோழி நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள்
அதுதா இந்த காலத்துலதா வந்து நம்ம டெய்லி வந்து அ இட்லி தோச இல்லாம ஒரு நாள் கூட நம்மள் போக மாட்டேங்குது அப்பலா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ தீவாளி எதனா பண்டிக நாட்கள் அந்த மாதிரினாதா சாப்டுவாங்க இப்பெல்லா நம்ம வீட்ல எல்லா டெய்லியுமே காலையில இட்லி தோச ந நைட்டுக்குமே இட்லி தோசை ம அந்த மாரிதா இருக்கு அது ஆரோக்கியமா என்ன ஏதுன்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரில
ம் ஆமாங்க தோழி இப்போ நம்ம இந்த பகுதியில நம்மளோட உணவு முறைகளு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ற பகுதிகள் தகுந்த மாதிரி நம்மளோட உணவு முறைகள்ல்லா இருக்கும் அதாவது இங்கே இப்போ நம்போ இந்த இந்த பகுதியில தமிழ்நாட்டு பகுதியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரிசி வெளையறதுனால நம்ம அரிசிய நம்ம நெறைய அத அரிசி சாப் பட நெறைய நம்ம எடுத்துக்கோ இதே மாதிரி நம்ம இப்ப நார்த் சைட்ல அதாவது இந்த வடக்கு பகுதியில அந்த சூதோஷ நிலை வந்து பாத்தீங்கன்னா கோதும அ தானிய வகைகள்லா வந்து அங்க நெறைய வல இது அகறதுனால அவங்களோட உணவு முறைகள பாத் இந்த கோதுமைகள் தா நெறையார்க்கு அதாது சப்பாத்தி இந் இந்த மாதிரியான உணவு முறைகள் ஆ இத்தா நெறைய இருக்கு காய்கறி எல்லா அந்த பகுதியில வந்து நெறைய எடுத்துக்குவாங்க நம்ம பகுதில பாத்தீங்னா நெறைய வந்து கறி வகைகள் அதாவது காட்டுக்கறி இந்த மாரி ச்சி வகைகள வந்து நம்ம நெறைய எடுக்குறோ ஆனா அந்த பகுதில வந்து அவங்க அது எடுக்கறதில்ல தோழி உங்களுக்கு இத பத்தி ஏதாது தெரியுமா உணவு முறைகள் வந்து
கண்டிப்பா நீங்க சொல்ற மாறி எடத்துக்கு தகுந்த மாறி உணவு முறைகள் மாறுது நீங்க சொல்ற மாரி நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாடு சைட்ல வந்து நம்ம இட்லி தோச எடுத்துக்குவோ ஆ கறிகள் நெறைய எடுத்துக்குறோ ஆ எல்லாமே எடுத்து சிக்கன் எக்கு புரோட்டீன் நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லாமே நம்ம எடுத்துக்குறோ ஆனா நீங்க சொல்ற மாரி அதர் சைட்லல்லா வந்து சப்பாத்தின்றது மோஸ்ட்டா வந்து எல்லாருமே இப்பல்லா மோஸ்ட்டா சாப்புட்ற மாறி இருக்கு கறி வகைகள்ல்லா சாப் க்குறாங்களான் எனக்கு அந்த அளவுக்கு தெரில்ல நீங்க சொல்ற மாறி கரெட்டா சொன்னீங்க நீங்க ஆனா ஒவ்வொரு எடத்துக்கு ஏத்த மாறி உணவு முறைகள் வந்து எல்லாமே மாறுது ஆனா வந்து இப் ப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு
ஹலோ ஹலோ ஹலோ
க்குதாப்பா.
ஆ கேக்குது கேக்குது.
ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
ஆ அதாவது அதா தோழி நீங்க சொன்ன மாத்ரி. நம்ப பேசும் போது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு ஏதாது ஒரு அழைப்பு வந்ததுன்னா அந்த எடத்துல வந்து. கால் வந்து கட் ஆகுது நெனக்கிற தோழி நீங்க பேசுறது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கேக்கல.
இல்ல எனக்கு எந்த கால்சும் வரல. ஏ அப்டி சவுண்டு ஆமா
தெரியல கொஞ்ச நேரோ நீங்க பேசுறது நடுல்ல ஸ்டாப் ஆன மாரி இருந்துச்சு அதாது ஒரு ஒரு. இப்ப ஒரு ரெண்டு நி ர ர நொடிகள் சொல்லுவாங்கள ஒரு சிக்ஸ்டி டூ. ஒரு த்ரீ செகண்ட்ஸ் அந்த மாத்ரி தா இருக்கு அதாது நம்ம முன்னாடி பாத்த மாரி இந்த உணவு முறைகள் தா நம்ம ந நெறைய பாத்திருக்கோ இந்த உணவு முறைகள் தா வந்து எப்டி ஒரு மனுஷனுக்கு வந்து. அ அடிப்படை தேவைகள்ல வந்து முதன்மையா வரது வந்து உணவு தான் சொல்வாங்க உணவு. உணவு உடுத்த உடை அ இருக்க இருக்குற எடம் ஆ அந்த அது வந்து நம்ப உடற்பயிற்சியுமே எடுத்துக்கலா உடற்பயிற்சின்றது வந்து ரொம்ப வந்து இப்போ தேவ எல்லாருக்குமே வந்து உடற்பயிற்சி முன்னால்லா அந்த காலத்துல செய்யுற வேலைக்கு வந்து அதுவே நம்பளுக்கு ஒரு உடற்பயிற்சியா இருந்துச்சு இப்ப வந்து நம்ப எல்லாமே வந்து இயந்திரம் ஆயிடுதுல்ல எல்லாமே வந்து ஈஸியா செய்ற மாத்ரி ஆயு குது ஒரு மா மாவரைக்குனாலு கிரைண்டர் இருக்கு மிக்சி இருக்கு அப்பல்லா அம்மி கல்லு ஆட்டுக்கல்லு இத வச்சுதா வந்து பயன்படுத்தி உணவு சாப்பாட்ல்லா செய்வாங்க அதனால அது அவங்களுக்கு வந்து உணவு செய்யும் போது. அது எப்டின்னா வந்து அவங்களுக்கு ஒரு உடல் உழைப்பாவு ஆயிடுதில்ல. அது அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி செஞ்ச மாரி ஆயிடுது. அதே மாரி ஒரு சத்தான உணவுகள் சாப்பற மாதிரியு ஆயிடுது. ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா அதே மாரி இப்போ வந்து நறைய வந்து உணவு முறைகள்லா வந்து இப்போ வந்து மாரிருக்கு காதாவது இந்த பாஸ்ட் புட்ன் சொல்றாங்கள துரித உணவு வகையெல்லா வந்து இப்ப நெறைய எடத் டத்துல வந்து வந்துருச்சு சீ இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா அதிக படியான எண்ணெய்கள் சேக்றாங்க ஆ அதுல சேக்குற பொருள்கள் எல்லாமே ஆரோக்கியம் இல்லாத தா இருக்கு எண்ண அதுவா அதிகமா சே க்கறாங்க அதே மாதிரி அரிசியு அதுல செய்ற சாப்பாடுமே வந்து ஒரு முழுமையா சமைக்காம ஒரு அறவேக் கடுல செய்றது இதனால வந்து பத் பாத்தீங்கன்னா ஜீர்ணம் ஆகறதுக்குமே வந்து கஷ்டமாயிடுது அதனால இந்த துரித உணவுகள் எல்லாம் இப்ப வந்து ரொம்ப வந்து பேமஸ்சாயிடுச்சு நெறைய எடத் த்துல வந்து நறையா ஆ சின்ன சின்ன கடைகள்லா வந்து தெருவோர கடைகள்லா வந்து நறையா அங்கங்க ஆ இருக்கறதுனால எல்லாரு அங்க போய் சாப்புட்றதுக்கு தா விருப்பப்படுறாங்க சோ இந்த மாரியான உணவு ம முறை கள வந்து நம்ப முற்றிலுமே வந்து தவுக்கணு என்னிக்காச்சு ஒரு நாள் வந்து நம்ப அத பண்ணலா அதுவே வந்து நம்ப்ளோர அ பழக்கமாவே வெ ச்சுக்க கூடாது எனிக்கோ ஒரு நாள் நம்ளுக்கு நெனக்கிறோமா அப்ப அன்னிக்கி அத சாப்டலா மத்த நேரத்துல அத வந்து சாப்பர்றது வந்து சுத்தமா தவிர்க்கணு தோழி அ நம்ப இந்த மாரி உணவு முறைகள்ல வந்து நறையா நம்ம வந்து பேசிட்டோ அ எப்டி உணவு முறைகள் எப்பிடி சாப்டணு எது ஆரோக்கியமான உணவு அதே மாரி அந்த கால துல்ல வந்து எப்பிடி உணவு பழக்க முறைகள்னால அவங்க ஒடம்பு நல்லாருந்துச்சு இப்போ வந்து இப்ப இருக்குற நவீன காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சின்றது ஒண்ணு வந்து அ தேவையான ஒன்றா இருக்கு அப்டின்னு பத்தி நிறறைய கருத்துக்கள் வந்து உங்கள்கிட்ட நா பாத்து பகிர்ந்துக்கிட்ட ஆ ஒன் மேலும் இதே மாரி ஒரு இணைப்பு கெடைச்சதுன்னா நம்ப கண்டிப்பா வந்து தொடரலாம் தோழி நன்றி வணக்கம்